ஆ வணக்கனா
காலை வணக்கோங்க என்ன பண்றீங்கீங்க வீட் ட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து கண்ணுக்குட்டி வெச்சிருக்காங்க கண்ணுக்குட்டி தீவனம் போட போயிருக்காங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்பதா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கலைக் ம்நென்ச்சிருப்பாவ அப்புறோ மறுடியு ந்துண்ணப்பி பாற இருக்காங்க நா இப்பதாங்க சாப்ட்டே சாப்பிட்டுப்ப உடாந்து கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கறங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்ட்டீங்க வீட்டுலல்லா என்ன பண்றாங்க
நா எந்திரிச்சாங்க எந்திரிச்ச பல்லு வெளக்கிட்டு சாப்பிட சொன்னாங்கன்னு சாப்பிட்டேங்க ரசத்தோட சாம்பாரோட ரெண் டைம் போட்டு சாப்பிட்டேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயஃப் மனைவி பா்த்தீங்கன்னா டிவி பாாரத்துட்டு இருக்காங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா சத்துமா பெணஞ்சு கொடுத்துருப்பாங்க போல பைய சாப்பிட்டுருக்கா அவங்க சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி டீய வச்சு கொடுத்தாங்க டீய குடிச்ட்டு நா அப்படியே வெளிய வந்து நின்டுட்ருக்கேங்க நின்னு அப்டி இறக்கை காத்த ரசிச்சுட்டு அப்டியே உட்காட்ருக்கங்க அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க இன்னு சொன்னாங்க
ஆ அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கனு இன்னு கேக்குலீங்க அதுக்குள்ளதா அப்பா வெளிய போயிட்டாங்க வேலைக்கு போக இன்னைக்கு போன தெர்லீங்க வெளிய இப்பதா போனாருங்க வந்தவோனே தா கேட்கணுங்க இங்கயு ஆள காணங்க வந்தவனே கேட்கணுங்க
சரி வந்தாங்கன்னா கேட்டு பாருங்க என்ன சொன்னாங்கனையா உடம்புலகி சத்து குறைமானம் இருக்கா இல்ல வேற ஏதாச்சு ப்ராப்ளம் இருக் என்னனு கேட்டு பார்த்தாதா தெரியுங்க ஏன்னா அசால்டா விடக்கடாது ஏன்னா வயசாகரு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சன வேணாஇருங்க அது தகுந் முன் எச்சரிக்கையா நம்ம எல்லாமே ஏற்படுத்தி கையில வச்சு க்கனுங்க எனா யாரும் வந்து தூக்கி ஒண் ன்னு குடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்க தா உதவிகரமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப அப்பா வந்தாருங்க வந்து உட்கான்றத தெரிய வந்து சொல்லி போனாங்க இப்ப எங்க போனா தெரிலீங்க இப்ப அம்மாவு இப்படிதா இருக்காங்க வந்தாங்கன்னா கேட்கணு என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க மாத்திரைட் குடுத் அவங்களு ஊசி போட்டுருந்தாங்க ஊசி போட்ட இனி ரெஸ்ட்தாங்க எடுப் ம் அம்மாவு இப்ப அவளவுதா உடம்புசெர்ல அம்மா முடியில முடியலன்ட்டு இருக்காங்க அ கொஞ்ச கூட்டிட்டு போனுங்க சாய்ந்திரோ தா கூட்டிகிட்டு போய் அவங்களே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னாச்சுன் கேட்டு மாத்ர மருந்து வாங்யிட்டு வருவோனுங்க
ஓகேங்க அம்மாவு கூட்டிட்டு போய் அப்பா மாரியே காட்டுங்க நீங்க நல்ல ஹாஸ்பிடல கூட்டிட்டு போங்க ஏன்னா பிரைவேட்டோட இப்ப ஜி அச் ல பாத்தீங்கன்னா நல்லாவ கவர்மெண்ட் ஹாஸ்பிடலயே தா நல்ல விதமா பண்ண ஆரம்பிச்சட்டாங்க இப்போ நானே போய் ஒரு சின்ன வச்ச விஷயமா போனங்க கொஞ்சோ நெஞ்சு வெளிக்கிற மாரி இருக்குதுன்னு இ சி ஜி எடுன்னு சொல்லிட்டு உடனே படுத்தாங்க படுக்க வச் சாங்க ஒன்னு இலைங்க பதட்டமா இருக்கீங் சொல்லி பதட்டமா இருக்கு பாத்தீங்களா ஊசி போட்டாங்க ஊசி போட்ட முடிச்சோன்னே பாத்திங்கன்னா ஒரு டெப்ளேட்ளா குடுத்து உங்ளுக் ஒன்னுலைங்க உங்ளுக் அது மாரி இருந்துச்சுன்னா நீங்க அட்மிட் ஆவுங்க அவ்வளவு இதா பாக்குராங்க போனவுனே டைமிங் தாங்க அந்த ம த்து ஹாஸ்பிட்டல பாத்தங்கன ஒரு மணேரோ ஒன்ற மணநேரோ வெய் யிட் பண்றது அந்த இதுலாஇல்லிங்க பத் நிம்ஷ் தாங்க டக்கு டக்குன்னு பாத்துறாங்க சூப்பரா இருக்குங்க கவர்மெண்ட்
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஏன்னா இப்ப வந்து இருக்க ஆட்சி எல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சி மாற்றமா இருக்குதுங்க ஆ வந்து நெறைய பேரு வந்து அந்த அரசு ஊழியர்களே வந்து அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தா வரணும் வர்றாங்க வரனால பாத்தீங்கன்னா அவுங்க வருவங்க இவுங்க வருவான்னு சுத்தமா வச்சுக்கணும் வர்ரவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்டிங்கிற மாதிரி அவங்களே மாத்திட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அவங்கள
இப்ப நம்ம ஒரேமிச்சிருங்க இப்ப ஒரேமிச்சருங்க இப்ப பாத்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆட்சிய பத்தி அந்த இது பத்தி எல்லா பேச கூடாதுங்க நம்ம பேச வேணா அந்த வார்த்தையை நம்ம வேற விதமா பேசலா நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி சொல்றீங்களா
இப்ப வந்து அரசு மருத்துவமனை வந்து முன்னாடி இருக்கதை விட இப்ப வந்து நல்லா மா ற்றம் இருக்குன்னு சொல்ல வர்றங்க செரி செரிங்க அப்புறங்க வெளிய எங்கேயும் போலீங்களா இன்னைக்கு வேலைக்குலாம் எங்க
வெளி வெளி எல்லா எங்கயுமே போலங்க வெளிய நீங்க எங்கயாச்சும் போறீங்களா
இல்லங்க வெளி இன்னைக்கு எங்கயும் போற மாரி இல்லங்கா சாயந்திரம் தா எங்கயாது போற மாரி தா தம்பிக்கு வீட்ல தா இது வெளிய போறேன்னு சொன்னாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அவுங்க எப்ப போவாங்கனு தெரிலிங்க அவரு போயிட்டு வந்ததுக்க அப்றோ தா அத வெளிய போற மாரி வேலை இருக் கானு தெரிலிங்க பாக்கணுங்க அவுங்க எப்ப போவாங்கனு கேட்டு சொன்னா பரவாலிங்க
செரிங்க தெரிலிங்க இப்ப நானு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தா போகனும் பாத்தீங்கன்னா மூணு மணிக்காட்டு போலாமுனு சொல்லி பிளான் பன்னி இருக்குங்க மூணு மணிக்கா போய் பாத்தீங்கன்னா பையனுக்கும் கொஞ்சோ ஆதார் கார்டுல பஸ் அ நேம் பாத்தீங்கன்னா கரெகஷன் இருக்கா அது மாத்தணு அதுக்கப்றோ எம்ப்ளாய்மெண்ட்ல பதிக் ஒன்னு இந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வந்துரலாண்டு இருக்கானுங்க
பரவால்லிங்க எப்டிங்க நா இனி வெளிய போறது நா ஆ தம்பி வந்து வெளிய எம்ப்ளாயமெண்ட் பதிவு பண்ண போறாருனு சொன்னார்ணுங்க அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்றோ எங்க எப்டி பண்ணாரு எத வச்சு பண்ணாரு எண்ணனெல்லா கொண்டு போய் பண்ணாரு அப்டின்கிறத கேட்டு நானு கூட போய் நானு பணிக் சொர்லாட்டு இருக்கங்க ஏன்னா அவ வருமானும் ஒண்ணு வந்ததுன்னா நமக்கு நல்லது தானங்கள ஒரு ஒருவா சொல்லுங்க ஒருவா நமக்கு யாரும் கொடுக்க போறா அப்டி அதுவா வரும்போது நம்ம இப்ப பண்ணி வச்சது நல்லதுதானுங்க
கரெக்ட் கரெக்டுங்க நல்லதுங்க ஏன்னா ஒருவ வந்து இப்ப எதுனாலு யாருமே குடுக்க மாட்டங்கிறானங்க இப்ப ஒருவா பாத்தீன்னா உங்க தோப்புளனா நீங்க தாங்க ராஜா எவனையுமே நம்ப கூடாது எவனோ உதவ இல்லைங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லியா சொல்லி விசாரிக்கதுதா ஆள் இருப்பானுங்க கீழே விழுந்தீங்களா ஜாலியா இருப்பாங்க நல்லா இதா
சொந்த நெருங்கிய சொந்தமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கே யோசி ப்பாங்க இவங்க கிட்ட என்ன இருக்குது வீட்டுக்கு போனா நம்மளாலு அவங்க கஷ்ட போடுவாங்க அதது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க நெறைய இருக்குதுங்க
ஆமாமாங்க இப்ப எங்க சித்தியாவே இருக்கட்டுங்க இப்ப வீட்டுக்குல்லா வந்தா யாருமே வேலைக்கு போகும்ங்றிங்க வந்தா கஷ்டம் தா நினைக்கிறேங்க ஏங்க ஒரு சாப்பாடு கூட போட முடியாதளவு
அந்தாங்க இப்ப வீட்லயு கே டாக் கேட்டாங்க
ம் வந்த விருங்க சொல்றப்ப வெறிய ஆகுது இல்லங்க இப்ப நெனச்பார்ங்க வீட்டுல பஸ் மத்தவங்களு வேலைக்கு போகாம இருக்காங்க நா வந்தானா கஷ் சொல்லுங்க அப்டின்னு சொல்றப்ப ஒரு வாய் சாப்பாடு கூட போட முடியாத அளவுக்கு நாங்க என்னங்க
அந்த மாதிரிதாங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க அதனால தாங்க கோவம் ஆகுது இப் இத நெனச்சாதாங்க கடுப்பாகுது அ என்னத்த சொல்றது போங்
ஒரு நோம்பி விசேஷமா கூப்ட்டாலு இப்ப யாருமே வேலைக்கு போறல வந்தா கொஞ்சோ இது ரொம்ப அது என்ன ரொம்ப கீழ் மட்ட அளவுக்கு நினைக்கணு வந்தே ஒருவா சோரு கூட போட முடியாத அளவுக்கு இருக்காங்க
அத பாருங்க அவங்க அவங்க மட்டு இல்லைங்க இந்த மாரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கலயே நிறைய பேரு இவங்க வீட்டுக்கு போ அவங்க இப்டி இருக்காங்க அப்படி இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனா இ இதெல்லா நடக்குமா இதெல்லா கொடுப்பாங்களா நடத்துவாங்களா அவங்கல்லா ஒண்ணும் இல்லாதவங்க வீடும் இல்ல வாச வாசலு இல்ல இந்த மாதிரி நினச்சு வீட்டு பக்கம் வராதவங்க எத்தனையோ பெரு இப்ப என் தம்பி பியே பாதிங்கன்னா கொழந்த பொறந்துங்க அஞ்சு மாசோ ஒ ஒன்றரை வயசு ஆச்சுங்க ஆனா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருந்தாங்க பொண்ணு ம மனைவி ஊ ஊர்ல இருந்தாங்க இப்ப வந்து அஞ்சு ஆறு மாசோ ஆச்சுங்க வீட்டு பக்கோ இன்னு ஒரு நாய் கானோங்க ஒருத்தீங்காணோ எல்லாமே காசு தாங்க இது நல்லா
உம் நமங்க இதே பாத்தீங்கன்னா நா வந்து பைக் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க என்னோட ப பிரண்டு பைக் தான் போட்டிருந்தேன் இப்ப பாத்தங்கன்னா பிரெண்ட் கார் வாங்க போறாரு காரு போட்டனா என்னோட கார் ஆஹ் னு சொல்லி விசாரிக்கக்கக்கு சொந்தக்கார் உங்க கொடுங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு நாய் வந்து எனக்குல்ல கால் பண்ணாடுங்க ஸ்டோரி போட்டுனா அது விசாரிக்கிற இப்ப அவங்களுக்கு வந்து என்னோட கார் இல்லன்னு தெரிஞ்சுச்சன்னா மனசுக்கு நிம்மதி தியா இருக்குங்க என்னோட காரு நு தெரிஞச்சு சுகருக்கு மாத்திரைக்கு டேப்லெட் போவாங்க
உண்மதாங்க உண்மதாங்க எல்லாமே வய்ரிச்சல் புடிச்ச மா இருக்காங்க அவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கடும் யாரு நினைக்கிறது இவ எப்படி நல்லா இருக்கலாம் இவக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது இவ எப்படி இது வாங்கனா இது இப்ப வந்து தான் வாங்கியிருக்கானனு தெரிஞ்சிக்காம பக்கத்துல இருக்கவங்க சொ இருங்களா த
உஹம் ஆமா -ஆமா இப்ப பாத்தீங்க மனைவி பாத்தீங்கன்னா இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா வேலை ஏதோ இருக்குங்களாமா வேலை இருக்கிறங்கட்டி பாத்தீங்கன்னா அம்மாவ பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மனைவி ஒன்னு அப்ப வந்து எல்லாமே சாப்பாடு எல்லாம் பையண கூட்டியாச்சு அம்மா வந்து பயண ப பா்த்துக்கிட்டாங்களா மனைவி பார்த்தீங்கன்னா வேலை செய்யறாங்களம்மா ஆனா அதான் அம்மா வந்து கால் சொல்லணுங்க அப்புறமேலு
சரிங்க நான் சொன்னங்க அப்பள்ளே தம்பிக்கிட்ட ரெண்டு பேருமே இப்பதான் அப்பாவ போயிட்டு வந்தாங்க அம்மாவ அடுத்து கூட்டிகிட்டு போகணு நைட்டுலா தூக்கமே உண்ணோ முடியு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான் உ்காந்துட்டே இரு நைட் எல்லாம் தூங்காம முடியலேயே முடியலேயேன்றுக்காக ப ஒருர மாதிர இருக்கு அது வருது இதுவரதுதானே சாய்ந்தரம் தான் கூட்டிட்டு போலான்ட்டு இருக்காங்க ஆ சொல்லி பாக்குறேங்க அம்மாகிட்ட
உம் ஓகே ஏன்னா நம்ம ஒரு ஆள் பாடுபடுறதுக்கு ரெண்டு பே ரெண்டு பேரும் சேர்ந்து பாரு பிறகு உத்தியாசம் இல்லைங்க ஏன்னா ஃபேமிலி ஆயிடுச்சு வேலைக்கும் போலக இதை நம்பிதான் இருக்கிறோம் ங்க நம்மனும் பாத்துட்டு இருக்கேன் ஏதாவோ இடையில ஒரு என்ன காடு பாத்துக்கணும் தோப்ப பாத்துக்கணும் அது காட்டி தான் பாத்துக்க
செரி செரி இல்லேங்க அவங்க அடிய நீங்க சொல்லணும்னு கிடையாதுங்க அவங்க அவங்களே தான் சொன்னாங்க நீ வேணா வேலைய இருந்தா பாரு நானே பாத்துக்கறேன்ன ஆனா அவங்கள பாாரத்துதுக்குே இப்ப ஒரு ஆள் வேணுங்கும் போது எப்படிங்க அவங்களுக்கு முடியலன்னு சொல்லும் போது அப்புறம் நம்ம போய் சொல்ல ங்க முடியும் இந்தந்த மாரி கூப்பிடடுறாங்க அப்படின்னு நான் என்னங்க நம்ம சொல்ல முடியும் போ போன்னாங்க சொல்ல முடியும் முடியல அப்படின்னு சொன்னதுக்குப்புறம் நான் போய் போ-போ -போ -போ போன்னு சொல்லிட்டு அவங்க திரிக்கத கேட்டேன்
கரெட்டு -கரெட்டுக்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அப்புறம் அக்கா அது மாதிரிலாம் யாருமே இல்லைங்களா உங்க அம்மாவ பாத்துக்கறக்கு நீங்க ஒரே பையன் தானே வீட்டுக்கு
வீட்டுக்கு ஒரே பையன தாங்க எனக்கும் வேலையெல்லாம் இருக்குதுங்க அப்புறம் தம்பி இருக்க இருங்க தம்பி வீக்கும்ன் கல்யாணமே அவன் தனியா இருக்கிறாருங்க குழந்த குட்டி மனைவியோட அவ தனி விட்டுல இருக்காருங்க நான் தனியா இருக்கிறேன் நானும் அம்மா இப்ப மூணு பேர் தனியா இருக்கங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகுலிங்க
மா ஓகங்க எங்க கால தோழி கீத்து ஏதாச்சிருக்கா லவ் கீது பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்லலைங்க நேத்து வந்து தம்பி சொன்னாருங்க அஹ மனைவியோட ஒருத்தவங்க பேசிட் இருக்காங்க காலேஜும் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறத சொல்லிட்டு இருந்தாங்க சார் வ வைங்க தமி சொன்னாங்க இன்னும் எதூவும் விசாரிக்கவேலைங்கா ஒரு
அதுல்லாம் விசாரிக்க முடியாதுங்க நீங்க தாங்க முயற்சி எடுக்கணும் மத்தவன் சொல்லி கொடுத்து முயற்சி பண்ணா அது வேஸ்ட் உங்க முயற்சில உங்களுக்கு கைக்கு வந்துச்சுன்னா நீங்க அது ஒரு தனி வெட்றீங்க
தனி வெற்றி தாங்க வந்து தனி வெற்றிக்கு தாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கே செரிங்கப்படிங்க நீங்க சொல்றது ஒரு நியாயம் தாங்க இதை மூசிக் பண்ணி கா ஆஹ
ஆமாங்க பண்ணுங்க நல்லதுதாங்க நீங்க முயற்சி பன்னீங்களா அது வெற்றி அடையுங்க ஏன்னா அது நீங்க பண்ற முயற்சி நீ நீங்கெல்லாம் நினைச்சு பண்ற முயற்சி நீங்க முயன்று பண்ற முயற்சி அதுக்கு வெற்றி இருக்குங்க
கண்டிப்பாங்க-கண்டிப்ங்க நீங்க வெளிய எல்லாம் போறேன்னு சொல்லியிருந்தீங்க மூணு மணிக்கு மேல எல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி மூணு மணிக்கு எல்லாம் போயிட்டு நீங்க எத்தனை மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குங்க உங்க நேரம் காலத்த பத்தி சொல்லுங்க
அது நம்மளுக்கு வந்து அது கரெக்டா பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க டைமா பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம போறப்பா மழை வரலாம் திடீன்னு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகல பைக் ப்ராப்ளம் ஆகலாம் இல்ல ஆட்டி டிராபிக் ஆகலாம் அதுதிரி நம்மதுவுமே சொல்ல முடியது ங்க கரெக்டா பாத்தீங்கன்னா
கரெக்ட் தாங்க கரெக்ட் தாங்க ஏன்னா போகும்போது பாரத்துு போயிட்டு வாாங்க ஒண்ணும் சொல்லீங்க எப்டின்னா பெட்ரோல் எல்லாம் இருக்கு பாரத்து போட்டு அப்ப போயிட்டுா அங்க சீக்கிரம் வந்துருவீங்களா லேட் ஆகுங்களா
லேட் ஆகுங்க போன மூணுணி போன ஆறு மணி கூட ஆகலாங்க மூணு மணி நேம் ஆகலாம் ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்ல போய சுத்தி அடிச்சு மார்க்கட் வே போுங்க அது போக
எப்படிங்க குழந்தைய எடுத்துட்டு இத்தனை பக்கம் போயிட்டு வந்துருவீங்களா
இல்ல இல்லைங்க குழந்தைய விட்டுட்டுதான் போறமது ஐடியா இருக்குீங்க
செரி செரிங்க பரவாயில்லைங்க எப்டிங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இ மார்க்கெட் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பதி பண்றக்கு போயிட்டு இங்கே சில ந எல்லாம் பக்கம் போயிட்டு நைட்டு தான் வருவீங்க போல
ஆமா ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்ன நீங்க ஒரு மூணு மணிக்கு போனோம்னா போனோனே ஆதார் கார்டு மாத்திட்டு எம்பப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு அப்பே வருதுாங்க
பரவில்ங்க பரவாயில்ங்க நல்லது நல்லதுங்க எப்ப இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு இருக்கீங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆஹ் நன்றி கண்டிப்பாங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்க நண்பன் நன்றி வணக்கம் ஓகேங்க